மா சொல்லு கூப் கூப்ட்ருந்த நேத்து அப்ற போனே டவரே கடைக்
ஆமா டவரே கெடைக்கலங்க சும்மாதா உக்கான்ட்ருக்கற
சேரி சேரி சாப்டியா
ஆஹ் சாப்ட நீங்க
இல்ல சாமி இனிமேதா சாப்டணு
சேரி சேரி
உம்
நா வந்து சாப்பாடு ஆஹ்ஹா புட்டு
இன்னக்கி என்ன திடீர்னு புட்டு
ஆஹ் புட்டு வச்சிர்ந்தாங்க புட்டு அது என்னது பச்சப்பயிறு கொழம்பு
எனக்கு கொலா புட்டே புடிக்காது
ஓஹோ ஏ உங்களுக்கு எதுமே புடிக்க மாட்
இடியாப்ப சாப்டுவே புட்டு புடிக்காது
சேரி ஆஹ் நீங்க என்ன சமச்சிங்க இன்னக்கி
யானு மாவுருக்கு வெளிய போறே வந்துதா எதாச் சமைக்கனு
ஓகே டன் எங்க போறீங்க
பூ மார்க்கெட் வரைக்கு போனு பூ கொஞ்ச வாங்க வேண்டியதுருக்கா
அப்ற
சொல்லுசாமி காலேஜ் எப்டி போது
வாழ்க்கையா
காலேஜ் காலே
காலேஜ் ஜுலா நல்லாதா போயிட்ருக்குது
வாழ்க்க
வாழ்க்க ஏதோனு போகுது
காலேஜ் செம்மதா போதுனா அப்ப வாழ்க்கையு நல்லாத்தான போகு காலேஜ்ல இருக்கும் போதுதானே என்ஜாய் பண்ண முடியு
ஆமா எங்க காலேஜ் வேற பூட்டிட்டானுங்க இனி அடுத்த மாச பதினேழாந்தேதிதா தொரக்கு
அப்டியா
உம் ஆமா லீவ்ல செமஸ்டர் லீவு
ஓ சேர் சேர் எப்ப இனி ஓபன் பண்றாங்க
ஆஹ் ஜூன் சவன்டீன்
ஜூன் சவன்டீனா
உம்
ஓகே ஓகே ஸ்கூல்ஸ்லா இப்ப ரீ ஓப்பன் பண்ணிருவாங்க போல
ஆமா ஒன்னாந் தேதி ரீ ஓப்பன் பண்றாங்க
நாலாந் தேதி சொன்னாங்க இப்ப திருப்பி ஒரு வார தள்ளி வச்சிருக் காங்க
ஆஹ் அது ஒன்னாவ்துல இருந்து அஞ்சாவ்து மட்டுக்குன்னாங்க நாலாந் தேதி
ஆஹ்ஹ தள்ளி வச்சிருக்றாங்க
சேரி சேரி
வெயில் தாக்கம் வந்ட்டு இருவத்தி ஒம்போதுல இருந்து நாலாந் தேதி வரைக்கு ரொம்ப ஜா ஜாஸ்தியா இருக்குமாமா
ஆஹ்
அதுனால எல்லாடத்துக்கு டேட் தள்ளி வச்சிருக்காங்க
சேரி சேரி
நீ என்ன பண்ற
என்னது
நீ என்ன பண்ற இன்னைக்கி வெளிய போற பிளானா
ஆமா இன்னைக்கி கொஞ்சம் வெளில மட்டும் போணும்
என்ன வேல காலேல ஏதோ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனும்ன அம்மா கூட போயிட்டு வன்ட்டியா
ஆஹா போவே இல்ல நான் அப்டி இங்க வந்ட்டேன் அங்க போனா இங்க டைம் ஆய்டும்ட்டு அப்டியே வந்ட்டேன்
போன் பண்ணிட்டு வந்தன்னு சொன்னல நான் உன்ன பதினோரு மணி பன்னெண்டு மணி அது போலதான வர சொன்னேன்
ஆ சரி அங்க போணா டைம் ஆயிரும்
ஆஹ்
ச போனோனா அப்ப நம்மள புடுச்சு வச்சிருவாங்க இன்னைக்கு லோடு வேற வருதாமா
ஓ நீங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிரு க்கீங்களா
இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க வச்சிருக்காங்க அம்மாவும் அப்டியே சேந்திருக்காங்களா சரி அப்டியே அங்க அங்கேயே ஏதோ ஒரு ஆமா ஆனால நான் அப்டியே வன் ட்டேன் நேத்தே அவன் கூட போயி கடவீதி போய் அலைச்சல்ல அலைஞ்சிட்டு வந்தே
அஹ் ஏ அப்டி என்ன அலச்சலு
ஆமா அங்கியும் இங்கியும் கூட்டிட்டு போறாங்க பொருள் வாங்கறக்கு ஒண்ணு ரெண்டுன்னா ஓகே அவுங்க வாங்கறாங்க ஐம்பதாயிரூவா அறுபதாயிரூவாய்க்கி
ஆஹ்
அப்புறம் அதுக்குலாம் அழஞ்சிட்டு அப்புறம் சொல்லிட்டு வண்டிக்கு சொல்லிட்டு இன்னைக்கி காலேல லோடு வரும் அப்டின்னாங்க
உம்
சேரினு சொல்லிட்டு அப்படிய வன்டே நா போலான் தான் இருந்தேன் போனா அப்புறம் அங்கிருந்து தனியா பஸ்ல வரணும் பஸ்ஸும் கெடைக்காது அங்க நேரத்துக்கு
ஆஹ்
அதனால அப்டியே வன்டேன் அப்டியே பாட்டி இங்க ஹாஸ்பிட்டல் போறாங்களா அப்டியே அவுங்க கூடயே ஆட்டோலயே வந்ட்டேன்
சேர் சேர்
உம்
இனிதா எதாது சமக் க்குன்னு ஏதாது சமைக்கிறதுக்கு சொல்லு
என்ன சமைக்கிறது சொல்ல மாவிருக்குல தோச வைங்க
தோசைக்கு சைடுடிஸு
சைடிஸு தேங்கா சட்னி
நான்லா தேங்கா சட்னி சாப்ட மாட்டேனே
ஐயோ உங்களுக்கு என்னதான் நா புடிக்கும்
நா சாம்பார் சாப்டுவேன் ஆஹ் தக்காளி பஜ்ஜி சாப்டுவேன்
தக்காளி பஜ்ஜி தேங்கா சட்னி ரெண்டு மிக்சிங் அடுச்சி சாப்ட்டிங்னா
எனக்கு புடிக்கவே புடிக்காது எனக்கு தேங்கா டேஸ்ட்டே புடிக்காது ஆக்சுவலி சொல்லப்போனா
சூப்பர்
எனக் தேங்காவோட எது குடுத்தாலும் நா சாப்ட மாட்டேன் இப்ப தொழம்புலயே தேங்காய்ல்லாம் ஊத்துவாங்கல்ல அதெல்லாம் எனக்கு புடிக்கவே புடிக்காது சாப்டவே மாட்டேன்
சூப்பர் சூப்பர்
எனக்கு அந்த தேங்கா டேஸ்ட்டே புடிக்க மாட்டேங்குதுடா ஏன்னே தெர்ல அந்த தேங்காவே எனக்கு புடிக்க மாட்டேங்குது வெறுமனே தேங்கா சாப்டுவ அது புடிக்கு
அதென்ன அப்டி
தெரில தேங்கா சட்னி புடிக்காது இங்கெலா கூட பரவால்ல ஹோட்டல் இதுலல்லா வந்துட்டு தெளிவா சொல்வ முக்கா வாசி அன்னபூர்ணாக்கு போவல்ல நா வெஜ்ஜுதான அதனால வந் ட்டு அன்னபூர்ணாக்குதா போவோ முக்காவாசி வந்துட்டு என்ன பண்ணுவோனா அ ச தோசைல வந்ட்டு சட்னி எதுமே சாப்ட மாட்ட அதனால எந்த சட்னியு வெக்கா திங்க அப்டின் சொல்லுவ அவங்க ஒரு மூணு நாலு டைம் சொல்லிதா அனுப்ச்சுடுவ அவனுங்க பழக்க தோசத்துல வெச்சு எடுத்துட்டு வந்துருவானுக வந்தோனே தி திட்டு வாங்குவானுங்க பாரு எங்கிட்ட
எல்லா கடையிலயு திட்டிருக்கிங்க எல்லாத்தையு
அப்பற நா என்ன சும்மாவா சாப்படறே காசு குடுத்துதான சாப்படறே நா என்ன சட்னி எக்ஸ்ட்ரா வெய்யினா சொன்ன வேண்டான்தான சொன்ன
ஆ சேரி சேரி
அதுவு அதையே திருப்பி மாத்தி எடுத்துட்டு வருவா என்ன பண்ணுவா தெரிமா அந்த சட்னி வந்ட்டு அந்த தோசைல வந்துட்டு பட்ருக்கு செரியா தோசைய வன்ட்டு சட்னிமேல தான பிளேஸ் பண்ணிரு பாவம் பொய் வேர தட்டு எட்த்துட்டு வந் து அந் தோசை மாத்தி வெச் கொண்டு வருவானா அதுக்கு வாங்வா என்ட்ட அதுக்கு நல்லா திட்டு வாங்வா
ம் சேரு சே ஆமா
அ ஆ சொல்லு
இல்லல்ல நா தொன்ன
அதுக்கப்பற திருப் பி வேற தோச சுட்டுட்டு வர வெய்க்கு வெயிட் பண்ணுவ நானே
ஒ சேரி சேரி
கேர்ல்ல எவ்ளோ கஷ்டொந் தெரியுமா
இதுக்குதா எல்லாமே சாப் ட்டு பழகணு
அப்புடி கடையாது நம்ம எல்லாமே சாப்ட்டு பழகுனா மட்டு ஒன்னு இது இஷ்காதா
நல்லா நான்வெஜ்ஜா ஆட்டிச்சீங்ன்னா தெம்பு கெடைக்கு
அ ஆ நான்வெஜ் நா எங்கனா சாப்பர்ற
என்ன எல்லா வீட்டுக் தெரியாம சாப்படுறது வுட்டும் போட்டு
இல்ல ஆக்ச்சுலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்படுறாங்க சோ சாப்பட கூடாதுன் கடையாது எனக்கு வன்ட்டு புடிக்கல
ஓ நான்வெஜ் புடிக்கலனு சொல்ற ஒரே ஆள் நீங்க தா
நா என்ன பண்ணட்டு எனக் புடிக்கிலன்னா புடிக்கிலன் தான சொல்ல முடியு
அப்புடி இருக்கு நல்லா அண்ண நாட்ட ச்சுன்னு அண்ணனு நானு ஒன்னாக்கு
ஆமா உங்கண்ண நல்லா சாப்டுவாண்ண க்கு வன்ட்டு நான்வெஜ்ஜு னா ரொம்ப புடிக்கு
அ மட்டன் எல்லா பாட்ஸு சாப்ட்ருக்கோ ஹலோ ஹலோ
இருக்கு
ஆ
கேக்குதா
குது
அ அண்ணாக் வன்ட்டு நான்வெஜ் ஊர்காலா ரொம்ப புடிக்கு
அ
னால நான்வெஜ் ஊர்கா தா செய்வ
சேரி சேரி அப்ப வீட்லியே செய்வீங்களா நான்வெஜ்ஜுலா
ஆ செய்றதுன்னா செய்ய மாட்ட வாங்கிட்டு வந்து வெ அண்ணாவ சாப்ட விடுவே வீட்ல. அதுவே என்னை பொறுத்தவரைக்கு பெருசு.
செரி செரி
ஏய் நம்ம சாப்ட மாட்டோன்றப்போ அவங்களுக்கு வந்து சாப்டம்போதே கொஞ்சு ஒரு மாதிரிதாண்டா இருக்கு. எனக் பஸ்ட் எல்லா ரொம்ப ரொம்ம்பதா இருக்கூ. மீன்னெல்லா பொறிப்பாங்கல்ல, அந்த வாசனை எல்லா எனக்கு ஆகவே ஆகாது தெரியுமா ஓடுவே. எனக்கு புடிக்கவே புடிக்காது மீன் வாசனை, நல்லாவே இருக்காது. ஏந்தா ஒரு உயிர கொல்றீங்ளோ?
சாப்ட்டா தெரியு
பாவோ உங்க அண்ணாட்ட கேட்டா அதுக்கு ஒரு பதில் வேற சொல்லு அ நீ என்ன மாட்ட வந்ட்டு பால் எனக்கு நீ என்ன குடிக்றது இல்லையா பன்னீரு, பட்டரு, நெய்னு எல்லாமேதா திங்கிற. அந்த பால் வண்ட்டு மாடோட ரத்தோ மாரி
ஆமா
குட்டிக்கு வச்சிருக்கறத எடுத்து நீ திங்கிறேயே. உனக்கு மனசு சாட்சி இல்லையானுவா
ஆ
நா என்ன ஒங்க அண்ணாவ சாப்டாதன் சொன்னனா
நீ பாவ அப்டின் சொல்றீங்கில்லா
நானே சொல்றே நீ சாப்டு எனக்கு வேண்டா
செரி அப்றோ
சொல்லு அவ்ளோதா ஒங்க அண்ணனுக்கு புடிக்கு அதுனால்தா ஒங்க அம்மா வீட்டுக்கு போலா ஒங்க அம்மா வீட்டுக்கு போலானு சாப்ட்டுக்குவாரு ஒன்னு பிரச் சன இல்ல அதனால எதுவு சொல்ல மாட்டாரு சேரி சாமி நீயு பாரு அப்றமாய்ட்டு வீட்டுக்கு வா நானு இப்ப கெளம்பறே செரியா எனக்கு டைம் ஆகுது கெளம்புறே நா பாத்துட் வந்துட்டு வேணா கூப்புட்டா வரி
ஆஹ் சேரி
சேரி ஓக் கே சேரி நீயே அதுக்குள்ள அப்ற என்ன பண்ணுவ இங்க ஒங்க வீட்ல யாரு தாழ் பண்ட்டாங்ன்னா அப்ற என்ன பண்ணுவ
அதா எனக்கு தெரியல என்ன பண்றதுன்னு
அப்ப நீ வீட்டுக்கு வந்துரு நீ வீட்ல இரு நா வந்துருவே
சேரி
தேரியா ஒன்னு பிரச்ன இல்ல நீதான இருப்ப ஒன்னு பிரச்ன இல்ல அப்டி நீ வந்துட்டு திருப்பி போற மாரி இருந்தா கூட சாவி வெளிய இருக்கு பூட்டிக்கோ தெரியா
உம்
சேரி சாமி நா போய்ட்டு வரட்டுமா
ஓகே
பாய்